வணக்கம் தோ
வணக்கம் தோழி
என்ன பண்றீங்க
தொலைக்காட்சி பாத்து கொண்டிருக்கிறே
ஆமாமா
நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதானங்க இருக்கே எங்க வீட்டுல தொலைக்காட்சில்லா கெடையாது
தொலைக்காட்சியே கெடையாதா
இல்லங்க
பரவால்லைங்க இந்த காலத்துலயு இப்டி ஒருத்தங்களா
இருந்துச்சு அந்த கொரோனா டையத்துல அ வேண்டான்னு சொல் ட்டு எடுத்தோ ஏன்னா நாங்க அப்ப அதே வேலையா இருந்தோ ஏ பையல்லா ரொம்ப அதிகமா பாத்துட்ருந்தா அப்ப பாக்கும்போது அதைய பாத்து பாத்து நைட்டு படுக்கும்போது அப்போ அந்த அ லோக்கல் சானல் இருக்கு தெரியுமா அதுல நறைய படம் போடுவாங்க அதுல நறைய படம் போடுது உக்காந்து உக்காந்து அதுவு பேய் படமா போடுவாங்களா அதப் பாத்து பாத்து ஏ பையன் நைட்டு பொழம்ப ஆரம்பிச்சுட்டா
ஆ
அதுனால நாங்க அப்ப பயந்து எடுத்தோ சரி வேணா எதுக்கு போட்டுட்டு
டி வி பாக்குறதுனால தானே இந்தப் பிரச்சனை
ஆமா அது பாக்குறனால தா உண்மையா அவெ பாத்தா அன்னைக்கு நைட்டு பொழம்புவா அதும் ரொ ரொம்ப பொழம்ப ஆரம்பிச்சுட்டா அது அந்த பேய் படமா பாத்து பாத்து பாத்து பகல்ல தூங்னா கூட பொழம்புவாங்க கண்லருந்து ரத்தமாவரு வடியுதுமா ஒ கண்லர்ந்து ரத்தமா வடியுதுமா அப்டிம்மா அதா இல்ல அப்ப நிப்பாட்னோ அதுக்கப்பறொ எங்களுக்கு அது தேவையு படல
அஅ அ சரி படிக்கிற பசங்க டி வி பாத் தா கூட ரொம்ப அதுக்கே அடிட் ஆயிடுவாங்கங்க
ஆமா அப்டிதா ஆகுறாங்க அதனால தா பண்ணல இது பாப்போ நாங்க லேப்டாப் இருக்கா லேப்டாப்ல படம் மட்டு அப்பப்ப பாத்துப்போ
செரி செரி செரி அவ்ளதா சனிக்கெழமயு ஞாயிற்று கெழமேல பாக்க வேண்டிதானே
அப்டித்தா பாப்போ சனி ஞாயர்ல படொ எதாது பாக்கலானு முடிவு பண்ணிருவோ ஆ ஆ ஹாட்ஸ்டார் அதெல்லா எங்க அக்கா வச்சிருக்காங்களா வை பை கனெக்ஷன் அவுங்க வீட்ல
ஆ
அதுல இந்த ஓ டி டி இதெல்லா இருக்குல அதெல்லா வாங்கி வச்சு
அவுங்கள்ட்டருந்து நீங்க வாங்கிக்லாமா
ஆமாங்க அதுல யூசர்னேம் பாஸ்வேர்ட் இருக்குல்ல அத மட்டு குடுத்தா போது அத நாங்க ஓபன் பண்ணி நாங்க பாத்துப்போ ன பாஸ்வேர்டு தெரிஞ்சா போது
அதுக்கா
யார்னாலு பாத்துக்லா
எந்த ஊர்ல இருந்து எந்த இதுலருந்துனாலு பாத்துக்கலா
ஆமாப்பா அவுங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அவுங்க போட்டது வேஸ்ட்டு நம்மளாது யூஸ் பண்ணுவோ அவுங்களா எங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க
பண்வோ அ அ இல்ல அந்த மாரி பண்லானா பண்ணிக்லாமே
அவ்வளோதா எதுக்கு வேஸ்ட்டா நம்மளு ரீசார்ஜ் பண்ணு நாங்களுமே ரொம்ப பாக்க மாட்டோ இந்த சனி ஞாயிறு பாக்கனுனா மட்டுந்தா பாப்போ
அ அ
ஆ அதனாலா வாங்கிப்போ எல்லாமே வாங்கிய வாங்கிருவோ
நல்ல ஐடியாவா இர்க்கே
கண்டிப்பா
எங்களுக்கு பக்கத்துல கூட இருக்கு இந்த மாரி கூட கேக்லாமே எங்களுக்கு இதெல்லா தெரியாது
அப்டி கேக்லாங்க அதே மாரி வைஃபை இருந்தாலுமே பக்கத்து வீட்டுகள்லருந்து இங்க வரைக்குகூட வரு இப்ப நம்ம தெரிஞ்சவங்ளா இருந்தா ஷேர் பண்ணியாது பண்ணலா இதெல்லாம் பாருங்கபா பக்கத்ல பக்கத்ல இருக்கோ கனெக்ஷன் நல்லா வரு இருந்தா கூட நம்மொருக் க்க ரீச்சார்ஜ் பண்றோ அவுங்க ஒருக்க ரீச்சார்ஜ் பண்றாங்க
அ அந்த மாரி பண்ணாம இருக்லா கொஞ்சோப் அ ம காசூங் கம் மியாகுல்ல
இல்ல உண்மதா ஆளுக்குப் பாதியா கூட நம்ம போட்டுட்டு நம்ம பண்ணலா அது தெரிஞ் ஞ்சவுங்ளா இருந்தா பண்ணலா அடுத்தோவுங்ட்டப்
ஆனா பக்கத்து வீட்ல இருந்தா அந்த ஒய் பை கனெக்ஷன் கெடைக்குமா
நல்லா வரு நா யூஸ் பண்ணிருக்கே நா ஒருட்ட யூஸ் பண்ணே எனக் கனெக்ட் பண்ணே எனக் கெடைக்கலன் சொல்ட்டு அவுங்க பாஸ்வேர்டு வாங்கி யூஸ் பண்ணே ஒரு ஒரு வாரோ யூஸ் பண்ணே ஊருக்கு போப் போறோ ஊருக்கு போயிட்டு அடுத்து ரெண்டு மாசோங் கழிச்சுதா வருவோங்ளுதுக்காக அவுங்கட்ட கேட்டு யூஸ் பண்ணே நல்லா வந்துச்சு
அ அ அ அ அ பரவாலையே இந்த மாரி பண்ணா நம்மளுக்கு காசூம் மிச்சமாகு
கண்டிப்பா
ம் ஆனா அது எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல அதா அதா எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல
அதனால எதுக் அது எங்க வீட்டுக்காரங்கல்லா கேக்கவுட மாட்டாங்க அப்புடி என்னச்சி அப்டின்ருவாங்க அதா எங்க வீட்லே வேண்டான்டுவாங்க அப் அப்டி என்ன போய் நம்ம என்ன அவ்ளோ இதா அப்டி போய் அடுத்தவுங்கட்ட கேக்கணுமா அப்டின்ற மாரி நெனப்பாங்க
ம் ம் ம் ம் ம் தீபாவளிக்லா ஊருக் போவீங்ளா இங்கே கொண்டாடுவீங்
இல்லங்க தீபாவளி எப் எப்பயுமே ஊருக்கு தாங்க போவோ இந்த ஒரு வாட்டி தாங்க இந்த போன வருஷம் மட்டுந்தாங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கு ஊருக்கு போல மத்தபடி எல்லா வருஷ் ஷமா அங்கதா போயிருவோ எனா எங்க மாமியார் மாமனா தனியா இருப்பாங்க
ஆ ஆ ஆ ஆ
எங்க வீட்ல ஒரு பையங்கிறதுனால தனியா இருப்பாங்களா அதனால மேக்சிமம் போயிருவே எப்பயுமே போயிடுவோ
சேர் சேர் சே சே தீபாவளி எதனால கொண்டாட்றாங்கன் தெரியிமா
நரகாசுரன்
ம்
நரகாசுரன கொன்ன நாளா அப்டினாங்க நெனைக் கே கரெக்ட்டா
ஆ நரகாசுரன வந்து அரக்கர் விஷ்ணு வந்து அவதாரோ கண்ணன் அவதாரோ சத்தியபாமாவ வதம் செஞ்சு
ம்
கொன்றுவாங்க அதோட நினைவாகதா நம்ம கொண்டாட்றோ
ஓ செரிங்க செரிங்க
ம் ம் ம் ம் அதனால தா நம்ம அந்த நினைவாக தா நம்ம அந்த நினைவாகதா நம்ம அத காலைல எந்திச்சி எண்ணெ தேச்சி குளிச்சு புத்தாடை உடுத்தி சந்தோஷமா நம்ம கொண்டாட்றோ
ஓ ஓ
ம்
நெறைய விஷ்யொ தெரிஞ்சி வச்சிர்க்கீங்க
ஆமா ஆமா ஆமா
அதே மாரி காந்தாரா கூட பாத்தீங்ளா
காந்தாரா படமா
ஆ
அஹா நா காந்தாரா ஒன்னு பாத்ததில்லங்க இப்போ வந்த காந்தாரா கூட நாங்க பாத்ததே இல்லங்க
சொல்லலாமா எப்டி எப்பேர் பட்ட படொ
ஆ நல்லாருக்குல்லங்க
சூப்பரா இருக்கு
ம் ம் ம் ம் ம் பாக்கணு டைம் இருந்தா பாக்கணு இந்த மாரி ஹாட் ஸ்டார் அந்த மாரி அதுல இருக்குங்க
அத வச்சி ஒரு கத சொல்லலான் பாத்த ஏம் பைய எனக் சொன்ன கத
ஆ சொல்லுங்க பாக்லா
அதுல ஒரு அரக்கன்ருப் பா அந்த படத்துல கடைசியா இத காட்டுவாங்க பெருசாருப்பா ஒரு அரக்கன் அவே வந் து ஒரு முடிய கைல வச்சி இப்டீ பண்ணிட்டேர்ப்பா
ஆ
அப்பா அதுப் எதுக்கு பண்றாங்க
அந்த அரக்கரோட முடியவா
இல்ல எதோ ஒரு முடி ஒரு நீளமா ஒரு முடி இருக்கு அத முடிய இப்டி நுமுத்திகிட்டேருப்பா
அ அ அ அ
அத இப்டீ இப்டீ இழுத்துழுத்து உட்டுகுட்டே இருப்பா அது எதுக்கினு ஏம் பைய கேட்டா எனக் தெரியாதுல்ல எனக் தெரியாதுன் சொன்னே அதுக் அவெ சொன்னது அவ வந்தூ விஷ்ணு தா நெனக்ற விஷ்ணுட்ட தவம் இருந்தானா
ஆ
ய அவே இல்ல ஒரு அரச ஒரு அரசன் இல்லல்ல அந்த அரக்கே இல்ல ஒரு அரசன் வந்து விஷ்ணுட்ட தவொ இருந்தாரா தவொ இருந்து எனக் கொந்து வ எல்லா வேலையு செய்ற மாரி ஒருத்தே எனக்கு வேலக்காரனா வேணு
பாகல்
அப்டின் கேப்பானா ஒடனே இவரு சரின் சொல் ட்டு ஒனக் அந்த மாரியே இருக்குன் சொல்ட்டு ஒரு அரக்கன படச்சி குடுத்தாரா ஆனா ஒரே ஒரு நிபந்தன என்னன்னா அவே சொல்ற வேலயெல்லா பண்ணிட் டு ஆனா அவ்னுக் வந்து வேல சொல்லிக்கிட்டே இருக்கணு
ஓ அவன சும்மா இருக்க உடக்கூடாது
சும்மா இருக்க முடியாது ஏனா அவன படச்சதே ஒரு வேல செய்றக் காகதா அவ்னால சும்மாருக்க முடியாது சும்மாருக்க முடியாது நீ க எதாவ்து வேல குடுக்லனா இவ ஒன்ன சாப்ட்ருவா அப்டின்ற மாரி குடுத்துட்டாரு சரின் சொல்ட்டு அவனு அவே வேல சொன்னா ஒடனே டக்குல் ரெண் நிம்ஷ்த்ல டக் கட கட கட கடன் பண்ணி முடிச்சிருவா
ஓ ஆ
எனா அரக்கன் தான அவே அரக்கன்ங்றனால வேகமா செஞ்சி முடிச் ச்சி ஆ முடிசிடே அடுத்து என்ன வேலருக்கு அடுத்து என்ன வேலருக்கு கேட்டுகிட்டேருப்பா அவங்களு ஒவ்வொரு வேலயா சொல்லிட்டேருப்பாங்க அவனு பண்ணி முடிச்ட்டு பண்ணி முடிச்ட்டு வந்து என்ன வேலர்க்கு என்ன வேலர்க்குன் கேட்டுட்டேருப் ப்பா அப்போ கடைசியா எல்லா வேலயு முடிஞ் போச்சி அடுத்து என்ன வேல சொல்லனே தெரியல அப்ப இல்லங்கு போ து அந்த அ மன்னர வந்து சாப்ட சாப்ட வந்துரு அந்த அரக்கன்
ஆ ஏ அந்த அரக்கரு சாப்புட வந்துருவானா ஓ வேல சொல்லாதனால
ஆமா வேல சொல்லலினா அவனுக் என்ன வேலன்னா நம்மள சாப்புரதா வேல
ஓ அப்புடியா
அ அந்த மாரியாய்டு அப்புறோ சாப்புட வருவோ சாப் புட வருபோது அப்புறதா அவங்களோட மனைவி இருப்பால்ல அந்த அரசனோட மனைவி ஆவா வந்து சொல்லுவாளா இது உனக் வேல தான வர்ணு இந்தான் சொல்ட்டு அவ முடி ஒரு முடிய ஆ பிச்சி அவே கைல குடுத்து இந்த முடிய வந்து நேராக் கி எனக் கொண்டுவா சொல்லி குடுத்துருவா
முடிய நேராக்றதா
முடி எப்டி உன்னா கைலப்டி நேரா புடிச்சிருக்க முடியுமா ஆமா ஆமா ஆமா தலையில உள்ள முடிய உன்னால இப்பிடி கைல நேரா புடிச்சிருக்க முடியுமா
தலையில இருந்தா புடிக்க முடியாது தனியா குடுத்தா புடிக்கலாம்ல
அது எப்பிடி நேரா எப்படி க கயிறு மாரி நீளமா எப்படி கம்பி மாரி நீளமா எப்பிடி ஆக்க முடியு
ஆ கம்பி மாரி நீளம் முடி அ அ
சுருண்டு சுருண்டு தான போகு அத வந்து நீட்டி நேரா நீட்டிவுட்டு எனக்கு நேரா எடுத்துட்டு வரனு எடுத்துட்டு வந்து ஏன்ட்ட
எடுத்துட்டு வரனு அ அ
அது அது முடியாதுல அது சொல்லி அவ ருடுத்துருவாளா வென்ட அரக்கன் வந்து அந்த காந்தாரா படத்துல எதோ சிவனுக் சிவனுக்கோ யாருக்கோ ஒரு ஒரு எதோ ஒரு அவ தாரமா எதோ ஒன்னு அங்க இருப்பா அந்த படத்துல ஒரு கொகக்குள்ள இருப்பா அந்த கொகக்குள்ள இருக்கு போது அந்த மு முடிய நேராக்கிடே உக்காந்துருப்பா
ஆ ஆ ஏன்னா அத எப்புடியு நேரா ஆக் க்க முடியாது அதனால அவனுக்கு அது ஒரு வேலையா இருக்கட்டுன்னு குடுத்துட்டாங்க அவுலுக்க
ஆமா அத எடுத்துட்டா திரும்பவு அது சுருங்கிரும்ல்லா அந்த முடி சுருண்டுறும்ல அதுனாலதா அத குடுத் அவே இன்னமு இந்த காலத்துலயே அவ இருக்கானா இருந்து அத நேர எடுத்துக்கிட் டே இருக்கானா இப்ப வரக்கி
இப்பமு இருக்கா
ஆமா இப்பவு இருக்கா அவ வந்து நேரா அத எடுத்துக்கிட்டே இருக்கா என்னா அவனால கடைசி வரைக்கோ அத பண்ண முடி ஆ எடுக்க எடுக்க முடியாதுடா முடி நேரா நிக்
முடியாது அ அ இல்ல சீப்ப வச்சு இழுத் த்து சரி பண்ணா கூட நிக்காதா
எப்டி நிக்கு
அ அ அ அ
தலையில சீவுனாலுமே அந்த முடி என்ன நேரவாருக்கு
ஆமா நேரா இருக்காது தா
ம் சுருள தான செய்யு சுருளு அசையு ஆமா ஆமா ஆமா அதாவது அந்த படத்துல இந்த கதை இல்ல அவ அந்த முடிய வந்து இது பண்ற மாரி மட்டு இருக்கோ அத எ பைய கேட்டா எதுனால அவ இப்டி பண்ணிட்டு இருக்கு அவனுக் இதெல்லா தெரியு அவ யாராவது சொல்லியிருப்பாங்க இல்ல அவங்க அப்பா சொல்லுவாங்க அதா மாரி சொன்னதுனால அவ வந்து என்ன கேட்டா அவங்க அப்பாவுமே இந்த மாரி கதைகள் புராண கத அதெல்லா அவங்க அப்பாக்கு கொஞ்சோ தெரியு
ஒரு வேள அவே கேட்டிருப்பா ஏப்பா இந்த படத்துல இப்டி தலவாாரி கிட்டே இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க அப்பா சொன்னாலு சொல்லிருப்பாங்க
நம்மதா யோசிக்க மாட்டோ அவன் கேட்டிருப்பா கேட்டுட்டு அவ வந்து அவனுக்கு ஏதாது ஒரு இது வந்து ஒரு வேல தான அது வந்து கடைசி வரைக்கோ உன்னால முடிக்க முடியாத பண்ணிட்டேருப்பால்ல அதுக்காக அவ குடுத்துட்டாளா
ம் நல்ல ஐடியாதா இது இல்லைன்னா அவ வெட்டில சாப்பிடுதா
ஆமா அதனாலதா அவ கொடுத்தோன அவ சரின்ட்டு அந்த வேலைய பாக்க ஆரம்பிச்சிட்டா
பாக்க ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு ஏதோ ஒரு வேலை பாத்துட்டே இருக்கணு
கண்டிப்பா
ம் ம் ம் பரவால்ல பைய ரொம்ப புத்திசாலியா தாங்க இருக்கா
கண்டிப்பாக
இப்டி பைய கிடைக்க நீங்க குடுத்து வச்சுருக்கனு
நெஜமாங்க
ஏன்னா கேக்குறான்ல அது என்ன நம்மல்லா பாருங்க ஒரு சினிமாவ பாப்போம்மா அத அப்டி
அதோட விட்ருவோ அத நம்ம அத வந்து குறிப்பிட்டு பார்க்க மாட்டோ. அது வந்து எல்லாத்தையுமே
அ பாக்குறா பாத்து இது எதன்னால அப்படின்னு பரவாயில்ல ஏ பைய கூட அப்டிதாங்க ஒன்னு பார்த்தான்னா அதை போய் எதனால வந்து என்ன வந்தது அதெல்லா கேப்பா ஆனா நம்மளுக்குத்தா பதில் சொல்ல முடியாது
ஆமாங்க சரிங்க உங்களிட்ட மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க